ஹலோ
ஹலோ
ஆ வணக்கங்க கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க வணக்கம்ங்க
ஓகேங்க நம்ம இன்னக்கி நம்ம பேசப் போற டாபிக் என்னன் பாத்திங்கன்னா ஹலோ கேக்குதுங்களா சினிமா பத் சி சினிமா பத்தி பேசுலாங்க
ஆஹா ரொம்ப சூ சூப்பரான டாபிக்கா இருக்கே சொல்லுங்க
ம் இப்ப வந்து என்னன் பாத்தீங்கனா சினிமாதா வந்து மக்களோட கண்ணாடி மாதிரி ஆயிருச்சு இப்ப எப்டி இருக்குனா ஆ சினிமாங்கறது வந்து வெறு பொழுதுபோக்கு மட்டு இல்லாம அதுவே மக்களோட வாழ்க்கைக்கு ஒரு உணர்வுக்கு கலாச்சாரத்துக்கு எல்லாத்துக்குமே அது ஒரு கலை வடிவம் மாரி ஆயிரு ச்சுங்க ஒரு நல்ல திரைப்படோ வந்து மக்கள வந்து சிரிக்க வச்சுச்சு அழ வச்சிருச்சு சிந்திக்க வச்சிருச்சு சில நேரங்கள்ல வந்து வாழ்க்கைய வந்து மாற்றவங் கூட செஞ்சிச்சு
ஆமா ஆமா ஆமா
ந்த மாரிலா இருந்துச்சு
கண்டிப்பா கண்டிப்பா அப்பதாது அதாவது இந்தஸ் சினிமாவோட வரலாறு அப்டிங்கறது பாத்தீங்கன்னா நூறு ஆண்டுகளுக்கு மேலா இருக்கு முன்னாடி பிளாக் அண்ட் ஒயிட்டா கருப்பு வெள்ளை படமா இருந்தது இப்போ வண்ணப்படங்கள் கலர் கலர் படங்களா தெரியுது அதாவது வோ ஒலி இல்லாத‌ ப்ப சவுண்ட் இல்லாத திரைப்படங்கள்ளா ஃபஸ்ட் வந்துது அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா தா இந்த தொழில்நுட்ப வளர்ச்சினால வண்ணப்படங்கள் அதாவ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் திரை படங்கள் த்ரீ டி விஎஃப் எக்ஸ் அது மாரி நறையா நவீன தொழில்நுட்ப நுட்பங்கள்லா நறைய உருவாகி இருக்கு
தமிழ் சினிமா வந்து இந்தியாவில வந்து முக்கியமான திரைப்பட துறைகள்ல வந்து ஒன்னா இருந்துச்சு தமிழ் சினிமா வந்து பாத்திங்கன்னா பல திறமையான நடி கர்கள் இயக்குநர்கள் இசையமைப்பாளர் அவங்களா வந்து இருந்தாங்க தொழில்நுட்பக் கலைஞர்கள் கூட வந்து இருந்து உருவாக்குனாங்க அவங்க வந்து நம்ம அவங்களோட படைப்புகள் மூலமாக உலக அளவுல ரொம்ப என்ன சொல்றது தமிழ் மொழியையு கலாச்சாரத்தையு வந்து கொண்டு போ கொண்டு சென்னாங்க இந்த சினிமா துறையில
கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து அ நீங்க சொன்ன மாரி அந்த தமிழ் கலாச்சாரத்த கொண்டு போம்போது அது சினிமா சமூகத்துல வந்து ஒரு பெரிய தாக்கத்தயே ஏற்படுத்துச்சு அப்டின்னே சொல்லலா அதாவது ஒரு படோ வந்து நம்ம தனியா பேஸ் க்கறதவிட ஒரு படத்துல இந்த சமூக பிரச்சனைகள சொன்னோ அப்டினாக்க அதுக்கு வந்து ஆ அ சொல்யூஷன் அதாவது ஆ எப்டி அத சரி பண்றது அப்டிங்கற ஆ பிரச்சனைகள தீர்வு தீர்வு அப்டிங்கிறது ஈஸியா கிடைக்கு அ அது மட்டு இல்லாம இந்த நறையா திறமையான நடிகர்கள்லா இருக்காங்க இல்லங்களா அவங்களோட நடிகர்கள் இஸ் இஸைமைப்பாளர்கள் இயக்குநர்கள் ஆ பின்னாடி வேல செய்றவங்க அவங்களோட அந்த மதிப்பு நறைய வெளில தெரிய ஆரம்பிச்சுது அவங்களோட உழைப்புக்கான பலனு கடைக்க ஆரம்பிச்சுது பெண்களோட உரிமைகள் பத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க படத்துல சுற்றுச்சூழல பத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க அத மாரி எல்லாத்தையு ஈசியா சமூக பிரச்சனைகள ஈஸ் யா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேக்க முடியுது
அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சினிமாவுக்கு வந்து சில எதிர்மறையான விளைவுகள இருக்குங்க அது என்ன பாத்தீங்கன்னா சில திறப் ப்படங்கல்ல வந்து காட்டுறாங்க பாத்தீங்களா ஆ புகைப்பிடிக்கிறது ஒரு தவறான பழக்க வழக்கங்கள் இதெல்லா வந்து பாத்து நறையா இளைஞர்கள்லா வந்து பாதிக்கப்படுறாங்க அதனால திரைப்படங்கள வந்து சரியான ஒரு பார்வையோடு நம்ம வந்து பாக்குறது வந்து ரொம்ப அவசியங்க
கண்டிப்பா கண்டிப்பா அதாவது ஒரு திரைப்படம் உருவாக நெறய பேரோட கடின உழைப்புங்குறது ரொம்ப தேவப்படுது அதாவது வெளியில பாக்குறது நம்ம திரையில பாக்குறது நடிகர்கள மட்டுந்தா ஆனா அந்த நடிகர்கள நடி வக்குற அந்த அ இயக்குநர்கள் அதுக்கப்பறோ திரைக்கதை ஆசிரியர்கள் அ ஒளி இசையமைப்பாளர்கள் ஒளிப்பதிவாளர்கள் எடிட்டர்ஸ் எல்லாருமே இன்னு நெறய சொல்லப்படாத தொழில்நுட்ப கலைஞர்களினோட பங்களிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதெல்லா இவுங்க எல்லா சேர்ந்ததுதா ஒரு இரண்டரை மணி நேர திரைப்படமா நம்ப பாத்துட்டு இருக்கோ
இப்ப சினிமா பாத்தீங்கனா பல மொழில வந்து இருக்குங்க எல்லா மொழிகள்லயுமே இரு க்கு இப்போ வந்து சினிமா பாத்தீங்கனா மொதல்லலா வந்து என்னைக்காவது தா தேட்டர்லா போய்டு பாக்குறது வைக்குறது அந்த மாதிரி இருந்துச்சு இப்பல்லா வந்து நாளு ஒரு பட ரிலீஸ் ஆகுது டெய்லி வந்து சினிமாக்கு போறாங்க அந்த மாதிரி வந்து ஒரு சிலவுங்க வீக்லி சண்டேவானா சினிமா போய்றாங்க அந்த மாதிரி சினிமா பாத்தா ஒரு சிலருக்கு வந்து ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாவு ஒரு சந்தோஷமாவு உள்ள மாதிரி எது இப்போ திடீர்னு ஒரு விஷயம்னா சினிமாக்கு போகலாமா தேட்டருக்கு போலாமா அந்த மாதிரி வந்து இதாய்டுச்சு இப்பலா அந்த காலத்துல வந்து ரொம்ப பெருசா இருந்தது நாங்க தேட்ரு போறோம் சினிமாவுக்கு போல இந்த காலத்ல பாத்திங்கனா ரொம்ப அதெல்லா சாதாரணமா ஆயிடுச்சு சினிமா வந்து உம்
அது ஒரு என்ன சொல்றது ஒரு ஊடகத்லேயே ஒரு சக்தி வாய்ந்த ஊடகம்னு சொல்லலா அதுல சொல்லப்பட்ற கருத்துக்கள்ல்லா எப்டி இருக்கணுனா மக்களோட சிந்தனையை உணர்வுகள அதாவது வாழ்க்கை முறைகளை வந்து எளிதுல அ பாதிச்சிடு அதனால நல்ல கருத்து நல்ல சிந்தனைய தூண்டக்கூடிய கருத்துக்கள சொல்றது தா வந்து அ இந்த இந்த நம்ம நாட்டுக்கே வந்து ரொம்ப நலம்ந்தர கூடியதா இருக்கு அதோட இல்ல நல்ல திரைப்படங்கள தேர்ந்தெடுத்து பாக்கணு அப்டிங்கறது நம்மளோட பங்களிப்பு அதுலதா இருக்கு எல்லா படத்தையு எல்லாரு எல்லாமே வச்சிருப்பாங்க எல்லாமே அதுல நம்ம வந்து கரெக்டான நல்ல படங்களா பாத்து நம்மளோட அறிவ அனுபவத்த வாழ்க்கை பாடங்கள உயர்த்தக்கூடிய நல்ல சிந்தனைய அ தூண்டக்கூடிய நல்ல படங்கள பாக்கணு அப்டிங்கறது அது நம்ம கையில தா இருக்கு
ஆமா இப்போ சினிமானு பாத்தீங்னா அந்த காலத்துல எல்லா ரொம்ப அறிவுபூர்வமான படங்கள் அந்த மாதிரிலா வந்தது இப்ப இந்த காலத்ல நம்ம பாத்த பாத்தம்னா ஏதோ ஒரு சில படங்கள் தா அப்டி வருது மத்தபடி படங்கள் எது எல்லாமே மோசமாக தா இருக்கு க்குது அந்த காலத்துல நல்லா ஃபேமிலியோட ஒக்காந்து பாக்குற மாரி படங்கள் எல்லா வந்துச்சு நெறயாவே இப்பல்லா அவ்வளவா வர்றதில்ல ரொம்ப மோசமா யாருமே பாக்க முடியாத நெலமைகள்ல தா வருது அத பாத்து வந்து பிள்ளைங்கள் எல்லா வந்து சின்ன சின்ன வயசு சில பேர் ரொம்ப கெட்டு போயிறாங்க இது பண்ணிறாங்க அதுவு இல்லாம இப்ப ஈவினிங்கானா சீரியல்னு சொல்லிட்டு ஒக்காந்துறாங்க ஆ சிக்ஸ் ஓ கிளாக் லே லிருந்து நைட்டு நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் வரை என்ன பண்றாங்கன்னா சீ சீரியல் பாக்கறே சீரியல் பாக்கறேன்னு அது லயே பெரிய மனுஷங்கல்லா பாதிப்பேரு ரொம்ப மூழ்கிப் போயி அதுவே ஒரு என்ன சொல் றது ஒரு குடும்பத்துக்கு வந்து இதாயிருச்சு எங்க பாத்தாலு சீரியல் சீரியல் சீரியல்னு போய்ட்ருக்கு இந்த காலத்துல
ஆமா அதனால நடுவுல அந்த சாப்பாடு இடைவேளை கூட சாப்பாடு கூட யாருக்கு செரியா போட்றது இல்ல அப்டிங்கறது ஒரு பரவலான கருத்தாக இருக்கு
ஆமா ஆமா ஆமா
ம் அதுதா அதுதா அதே மாரிதா இந்த முன்னாடில்லா இந் இப்ப தா நம்ம வந்து சினிமாவ வந்து ஆ நாளுக்கு ஒரு படோ நீங்க சொல்றா மாரி வீட்ல உக்காந்தாலே எந்த படத்த பாக்கறதுனே தெரியல அவ்ளோ படங்கள் இருக்கு ஆனா அந்த காலத்துல முன்னாடிலா வந்து சினிமா கொட் டகை அப்டின் சொல்லி ட்ருந்தாங்க தேட்டர அதாவது பெஞ்சு போட்டு மண் தரைல அப் பிடிலா உக்காந்து பாத்துட்ருந்தாங்க ஒரு வர்ஷத்துக்கோ இல்ல ஆறு மாசத்துக்கோ ஒரு படோந்தா வரு அந்த படத்த ஊரே போய் உ க்காந்து பாத்து என்ஜாய் பண்ண காலங்கள்லா இருக்கு அந்த படத்த பத்தி பெருசா பேசி அதோட பாட்டுகள்ல லயிச்சு அந்த மாதிரி ஆ அந்த வர ஹீரோ ஹீரோயின்ஸ் மாரியே தானு முடிஞ்ச அளவுக்கு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாரி சினிமாவ வந்து தன்னுடைய வாழ்க்கையோட ஒரு அங்கமாவே நெனைச்சு கொண்டாடுனாங்க அந்த காலத்துல கொஞ்சோ இந்த காலத்துல வந்து எல்லாமே ஒடனே ஒடனே கைல கெடைக்கறதுனாலயு வீட்ல பட்டன் அழுத்தினா எல்லாத்தையு பாக்க முடியறதுனாலயு அதோட ஆ பங்களிப்பு அப்டிங்கறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு ரொம் ப ஈசியா ஆயிடுச்சு சினிமா தான ஓகே பாத்துரலா அப்டிங்கற மாரி ஒரு ஆயிடுச்சு நம்ம எல்லாமே சினிமாக்கு நம்ம அப்பா அம்மாவோட கெளம்பும் போதெல்லா நம்ம என்ன பண்ணுவோ ரொம்ப ஆ முன்னாடி நாள்லே நம் சினிமாக்கு போறோ சினிமாக்கு போறோங்கிற ஒரு சந்தோஷமு ஒரு மகிழ்ச்சியு மனசுல இருந்துட்டே இருக்கு அந்த சினிமா எப்பிடி இருக்கு போயி அந்த தியேட்டர்ல உக்காந் து அந்த படத்த அந்த ஆ ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிங்ல அந்த நேம் போடுவாங்கன் சொல்வாங்க தெரியுமா நெறைய பேர் அது சொல்லுவாங்க அதா வந் நேம்லேர்ந்து பாத்தாதா எனக்கு சினிமா பாக்கறா மாரி இரு க்கு அப்பிடின்னு சொல்லி சொல்வாங்க அந்த மாரி அந் த ஆ ஆ கு குடும்பத்தோட ஃபேமிலியோட போய் ஒக்காந்து சினிமா பா க்கறது நடுவுல அதோட இந்த இந்த இன்ட்ரவல் டைம்லலா இப்பல்லா நெறைய அம் வெல ஜாஸ்தியான பொருட்கள்தா வெளில விக்குது வீட்ல இருந்து எதுவு கொண்டு வரக்கூடாதுன்னு நெறைய கட்டுப்பாடுகள்லாம் போட்ருக்காங்க அது அதெல்லாமு நெறைய காரணங்கள்தா சினிமா தியேட்டர்ல பொய்ய மக்கள் பாக்காததுக்கு நம்ம எல்லா முன்னாடியிலியே வீட்லந்தே கொண்டு போவோ ஏதாவது நொறுக்கு தீனி மாரி கொண்டு போவோ கொண்டு போய் வீட்லயே ஒக்காரது சினிமா தியேட்டர்ல உக்காந்து பாப்போ எல்லாரு ஷேர் பண்ணி சாப்பிடுவோ அந்த சந்தோஷங்கள் எல்லா இப்ப இல்ல அந்த மாதிரி எதுவு இப்ப எல்லாத்தியு தடை பண்ணி இருக்கிறதுனால அதுமா அதுவு ஒரு ரீசன் இன்னொன்னு என்னன் பாத்தீங்கன்னா வீட்லியே இப்ப உக்காந்து தனித்தனியா உனக்கு புடிச்ச படமா நீ பாரு எனக்கு புடிச்ச படமா நா பாக்குறே போனா டைம் அதுவு எந்தா டைம்லயு நமக்கு கெடைக்குது பாஸ் போட முடியுது வேணுங்கிறப்ப பாதி பாக்க முடியுது அந்த மாதிரில்லா இல்லாம எல்லாரு குடும்பத்தோட உக்காந்து ஒற்றுமையா சிரிச்சி பாத்த காலங்கல்லா இப்ப இல்ல
ஆமா இப்ப வந்து சினிமா தியேட்டர்ல்லா பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத் அந்த காலத்துல எல்லா சினிமாக்கு போறோ அப்பிடின் ஒரே ஒரு இதா இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா நா ஏசியிலதா பாப்பே நார்மல்லதா பாப்பே அப்பிடின் சொ சொல்லி சினிமாக்கள்லியும் வந்து நெறையா ஒரு வசதிகலெல்லா உருவாக்கி வச்சுட்டு அதிலியு வந்து நெறையா பேர் என்ன பண்ணுறாங்க மூழ்கிறாங்க நா வந்து தேட்டர்ல போய் ஏசியில உக் உக்காந்து பாத்தா தா எனக்கு வந்து ஓகேவாக இருக் க்கு அந்த மாரில்லா நெறையா பேர் சினிமாவுக்கு அடிக்ட் ஆயிறாங்க
ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா
சினிமா பொறுத்தவரையு நல்லது இருக்கு கெடுதலு இருக்கு
ம் ம் நம்ம எத தேர்ந்தெடுத்து அ பாக்குறோ அப்பிடிங்கறது நம்ம கையிலதா இருக் இது நம்ம கரெக்டான சினிமாவா நல்லதா பாத்து நல்ல மகிழ்ச்சியா எவ்வளவோ காமெடி சினிமாஸ் எல்லா வந்திருக்கு நம்ம மனச விட்டு சிரிக்க கூடிய சினிமாக்கள் எல்லா வந்திருக்கு அதெல்லா அந்த மாரி சீன்ஸ் எல்லா பாத்து குடும்பத்தோட ஒன்னா ஒக்காந்து அ சந்தோஷமா சிரிச்சி ப பாத்தே நம்ம ஆரோக்கியமா இருக்கனு
ஓகேங்க முடிவா வந்து இப்ப சினிமாங்கிறது வெறு பொழுதுபோக்கு மட்டு அல்லாம சமூகத்த வந்து பிரதிபலிப்பு ஒரு வந்து ஒரு கண்ணாடியாவு அதோட மாற்றத்த வந்து கண்ணாடியா இருந்து ஒரு மாற்றத்த ஏற்படுத்துங்கறத வந்து நம் ம்ம கூறி இந்த இன்னைக்கு வந்து நிறைவு செஞ்சுக்குவோங்க அடுத்த இதில வந்து சந்திப்போங்க நன்றிங்க ம் நன்றி